அக்கா மாமா என்ன பண்றீ
நல்லா இருக்கீங்லாங்க என்ன பண்றங்க இனிமேல கொழந்தைய ஆட்ட வேண்டிதா து பொங்கல் வேண்டிதா
அப்டிங்ளா ஒரு பக்கோ கொழந்தைய ஆட்டிவுட்டு நா பாருங்க ஆபீஸ் ஒர்க்குங்க வெர்க் ஃப்ரம் ஹோம்
பரவால்ல பரவால்ல சூப்பருங்க நம்மதா அந்த மாரி வாய்ப்பெங்கலே செரிங்க அதனால கொழந்தைய அடிக்கது செரிங்க சாப்டாச்சுங்ளா
நானு ஆ நா சாப்ட்டேங்க கொழந்தையல்லா ஆட்டி முடிச்ட்டு எல்லா கொழந்தையு ஸ்கூல்ல கொண்டு போய் வுட்டுட்டுங்க இப்ப தாங்க நானு வேலைக்கி சேந்துருக்கிறே
சேரிங்க சேரிங்க சூப்பருங்க ஓகே ஓகேங்க
ம் கூடிய சீக்கிரொ நீங்களோ எல்லா செட்டில் பண்ணி வுட்டு வருவீங்களாமா எப்டியோ டூ த்ரீ இயர்ஸ் ஆயிரு வந்தர்லா தைரிமா பேசுங்க அ என்ன சாப்ட்டீங்க
நானு என்ன சொல்றே இன்னைக்கி சாப்டதே மறக்கற அளவுக்கு சாப்ட்ருக்கேனா அது பருப் கொழம்பா தா இருக்கு
கண்டிப்பாங்க கொழந்தைக்கி என்ன மாரி ஃபுட்டு் குடுக்குறீங்க
கொழந்தைக்கு வந்துட்டு ராகி கூழ் குடுப்போ அதுக்கப்புறோ காலை உணவு ராகி கூழு அப்றோ நட்ஸ் பவுடர் இந்த மாரி முந்திரி திராட்ச அ பாதாமு இதெல்லா வந்து ப ஊற வச்சி அதெல்லா ஊட்டுவே
சேரிங்க
இல்ல வேற ஏதாவது சிறந்த உணவு ஏதா இருக்கா கொழந்தைங்களுக்கு குடுக்கறது
கொழந்தைங்களுக்கு குடுக்கறது சிறந்த உணவு ராகிக்கி மேல பெருசா சிறந்த உணவு எனக்கு தெரிஞ்சு எதுவு இல்லைங்க நானு கொழந்தைங்களுக்கு ராகி தா அடிக்கடி குடுப்பே
சேரி சேரிங்க
நீங்க உப்பு போட்டு குடுப்பீங்ளா இல்ல சக்கர போட் குடுப்பீங்ளா ராகி கூழ்
இல்ல இல்லங்க சக்கரல்லா இல்ல உப்பு போட்டு தா குடிக்க குடுப்பே
அப்டியா க அதாங்க நல்லது சுகரு இனிப்பு டேஸ்டே குடுக்க கூடாது
ஆமா கண்டிப்பா அப்டி குடுத்து பழகிட்டோம்னா பின்னாடி அவுங்க அதே டேஸ்ட்டு பழகிருவாங்க உப்பு போட்டு சாப்ட மாட்டாங்க அதனால ஆரம்பத்துலந்தே ஒரு பிஞ்ச் ஒரு லைட்டா உப்பு ஒரு நச்சு உப்பு போட்டு எந்த உணவா இருந்தாலு அப் குடுப்பேங்க
கண்டிப்பாங்க அப்டிதா குடுத்து பழக்கணு ம்
தே அது ஒடம்புக்கு நல்லது தானே
ஆமாங்க கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் எதாவ்து குடுப்பீங்களா வேக வச்சு குடுப்பீங்களா ஃப்ரூட்ஸு
எல்லா ஃப்ரூட்ஸ்மே பழங்களுமே வேக வச்சுதாங்க குடுப்போ எதுவு ஆ இதால்ல சாரி பச்சையாதாங்க குடுப்பே ஆப்பிளு எல்லாமே வந்துட்டு பச்சியாதா குடுப்போ வாழப்பழோ இதெல்லாமே து வேக வச்சா வேக வச் சா அந்த ஆவியில வந்துட்டு அந்த சத்து போயிருன் ஒரு சிலர் சொல்றாங்க அதனால அத வேக வெக்கறதில்லைங்க ஆ கேரட் இந்த மாரி காய்கறி வகைகள்ல எடுத்துகிட்டா சொல்லுங்க
நீங்க ஆப்பிள் வந்து நீங்க கட் பண்ணி குடுக்கறக் பதலாச் பூன் வெச்சு சொரண்டி சொரண்டி எடுத்து குடுக்லான்னே அதுவே கூழ் மாரி ஆய்ரு
கண்டிப்பா கண்டிப்பா அப்டிதாங்க குடுத்துட்ருக்கே ஆ ஆமாங்க ஓ காய்கள் மட்டு வேக வெச்சுக்லா
ஆமாங்க பழமெலாம் மேக்சிமம் வேக வெக்க கூடாது
ஆமா அதனோட இது சத்து போயிருங்கறாங்க
டேஸ்ட்டே மாறி போயிருங்க கொழந்தைங்ளுக்கு அப்றம் புடிக்காம்யே போயிரு ஒரு தடவே
கண்டிப்பா கண்டிப்பா எந்த உணவுமே நம்ம சாப்ட்டு பாத்தா நமக்கு எப்டி எஸ் தெரியிதா அது மாரிதானே அவுங்குளுக்கும்
ஆமாங்க புடிச்சிருந்தா சாப்டுவாங்க இல்லனா சாப்ட வெக்கிறக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிருவோ
கண்டிப்பா கண்டிப்பாங்க, அது எங்க எங்க சின்னவனா அதே மாரியேதாம் பண்றா
என்ன வேல வேணா செஞ்சர்லா இந்தக் கொழந்தைய சோறு ஊட்டித் தூங்க வெக்கற வேல இருக்கு பாருங்கச் சோறு ஊட்றது தூங்க வெக்கறதுமே ஒரு மலையவே வெட்டி முறிச்ட்டு வர மார்ருக்குங்க
காமா மாங்க சேரிங்க லன்சுக்கு என்ன பிளானு
லன்சுக்குங்ளா லன்சுக்கு வந்து மதியத்துக்கு சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வெச்ட்டே வன்ட்டங்க ஆஃபிஸ் ஒர்க்குங்கிறங்கேட்டி மறுடி மறுடி எந்திரிச்சு போய் சமைக்க முடியாதுங்ளா
ஆமா கண்டிப்பா முடியாது முடியாது
ஆமாங்க அதனால பாத்தீங்கனா சமச்சு வெச்சுட்டே வந்துட்டேங்க காலைலியே வந்து அ முருங்கக்கா சாம்பாரு அதுக்கப்றோ கேரட் பீன்ஸ் பொரியலு அப்றோ முட்ட அவ்ளதா
நல்லது காலைல புரோட்டீனா
யோ
நானு அவனுந்தா
ஆமாங்க இது செஞ்சு முடிச்சொன்னதாங்க எனக்கு இந்த சாப்பாடு புடிக்கலன்ட்டு ஆ சொல்லுங்க
மறுபடியும் மாத்திருப்பாங்களே மறுபடியும் மாத்தி இருப்பாங்களே மெனுவே
ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பா நம்ம ஒரு மெனு ப்ரிப்பேர் பண்ணி வெச்சோனே அவுங்ளுக்கு கேரட் பீன்ஸும் புடிக்கு இருந்தாலு ஃப்ரிட்ஜுக்குள்ள வெண்டக்கா இருக்குன் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இன்னக்கி கண்டிப்பா வெண்டக்காதா வேணு அப்டின்ட்டாங்க மறுடியு எடுத்து வெண்டக் திங்க அதுக்கு ஒரு கா மண் நேரோ அப்பதா சமையல் வேல முடிஞ்சுதுன் ஒக்காந்துட்ருந்தேங்க அதுக்குள்ள எனக்கு இதுதாம் புடிக்கு நீ அதுக்குள்ள இதுடு செஞ்சு வெச்சுட்ட அப்டின் சொன்னாங்க சேரின்ட்டு எப்டி சாப்ட்டா போதுன்ட்டு அதையு சேர்ந்து செஞ்சு வெச்சுட்டுங்க வந்தங்க வேலக்கி ஹலோ கேக்குதுங்ளா நா பேசுறது கேக்குதா சிஸ்டர் ஹலோ அப்றோ வந்து பாத்தீங்கன்னா அ கொழந்த எவ்ளோ டைம் தூங்குவாங்க உங்க கொழந்த தூங்குவானா இல்லியா ஹலோ ஹலோ ஆ என்னோட கொழந்த பாத்திங்கன்னா தூங்கரக்குள்ளங்க ஒரு வழி பண்ணிருவாங்க என்ன பண்ணுவா அப்டின்னா நானே தா தொட்டல் ஆட்டணுங்க அது வந்து ஒரே கைல தா ஆட்டனு ஸ்பீடு மாத்தாம ஆட்டணுங்க ஸ்பீடல்லா மாத்தி ஆட்டிட்டோம்னா அவ்ளோதா ஒரே ஆளுக வந்துரு அதனாலேயே நா மட்டுதா ஆட்டுவங்க
கண்டுபுடுச்சுருவா எந்த கைய அம்மா கை மாத்தி ஆட்டக்கூடாது ஒரே வேகத்துலதா ஆட்டனு அம்மா மட்டுதா ஆட்டனு சரியான வெவரங்க அப்டி இருக்குங்க அவ்ளோ வெவரமா இருக்குறாங்க இப்பத்த புள்ளைங்கல்லா
நம்ம நெனச்சுக்குறோ அவங்களுக்கு எதுவு தெரியறது இல்ல அவங்க கண்டுபுடிக்க மாட்டாங்க அப்டின்ட்டுங்க அவ தூங்குனானா சேரின்னு சொல்லிட்டு நா ஆட்டா உட்டுட்டாவோ இல்ல அம்மாவைவோ அப்பாவைவோ அவரைவோ மாத் யார்ட்ட சொன்னாவோ கண்டுபுடுஷ்ட்டு மா நீ போயிட்ட அப்டின் சொல்லி மொதல்லருந்து ஆட்ட வச்சுருவாங்க அப்ப என்னாகு மறுபடி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த வேல தொடரு அதுனால நா என்ன பண்ணுவே அந்த கொடுமைக்கு இந்த கொடுமையு பரவாலன்னு உக்காந்து முழுசா தூங்க வச்சுட்டுங்க அப்பறோதாங்க நா வேலயே ஸ்டார்ட் பண்ணுவே
உங்க வீட்லலா எப்டிங்க அப்ரோங்க ஒரு நாளுங்க கொழந்த வந்து ஸ்கூலுக்கு போ போது ஆ ஸ்கூல்க்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தோங்க வர வழில என் ஆயிறுச்சு அதுவு இன்னொரு கொழந்த தாங்க சாப்டாம வந்து மயக்கத்துல சைக்கிள் ஓட்டிட்டு வந்து கீழ உழுந்துருச்சு அப்புறோ ஏ என்னடா ஆச்சு ஏன்டா சைக்குளோட கீழ உழுந்துட்ட அப்டின்னு சொல்லி கேட்டதுக்கு நா சாப்புட்டு வரல அதனாலதா மயக்க போட்டு உழுந்துட்டே அப்டின்னு சொல்லி சொன்னாங்க இனிமே சாப்புடாம வராத டா என்ன ஆனாலு செரி முதல் சாப்புட்டு வா நீ அடிபட்ருச்சுனா என்ன பண்ணுவ இப்ப நாங்கல்லா இருந்தங்கேட்டி உனக்கு கூட்டமா இல்லாதங்கேட்டி நீ தப்ச்சுட்ட இல்லன்னா உங்களுக்கு கண்டிப்பா அடிபட்டுருக்கும்ல அதனால இந்த மாரில்லா பண்ணாத கண்டிப்பா சாப்புடு அப்டின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்ச்சு வச்சங்க அந்த பையன கண்டிப்பா கொழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான உணவு குடுக்கணுங்க கடேலல்லா எது வாங்கி குடுக்க கூடாதுங்க நல்லபடியா கொடுக்கோனு நல்ல உணவுகளா பாத்து பாத்து கொக்கணுங்க நம்ம கொழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவுகள
நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா கொழந்தைங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறதுங்க நம்ம வந்து காது குடுத்து கேக்கனு அப்டின் சொல்ட்டு நெறய சைக்கியார்ட்டிஸ்ட் சொல்றாங்க அதனாலயே பாத்தீங்கன்னா நா மேக்சிம கொழந்தைங்க பேச வருதுன்னாவே அது என்னமோ நம்ம கிட்ட சொ சொல்ல வருது அப்டிங்குற ஒரு எண்ணத்துலங்க அவங்க என்ன சொன்னாலு சேரிங்க எவ்வளோ வேல இருந்தாலு மொதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்குறத நா கேப்பங்கே அதே மாரி நீங்களு கொழந்தைங்க நம்ம கிட்ட ஏதாவது பேச வருது அப்டின்னா கண்டிப்பா கேளுங்க ஆம் நம்மளுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அவங்க தானங்க நம்மளுக்கு முக்கியம் அதனால அவங்கள விட நம்மளுக்கு எதுவு முக்கியம் இல்ல அப்டிங்கறக்காக நம்ம என்ன பண்ணு அப்டின்னா முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணுங்க அப்போதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து எதா இருந்தாலு நம்ம அம்மா கிட்ட சொன்னா கேட்பாங்க அவங்ககிட்ட நம்ம எதா இருந்தாலு சொல்லலா அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட நம்ம கிட்ட எதையுமே முதல்ல அவங்க மறைக்க மாட்டாங்க அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பா அவங்க அப்டி வந்தாங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னு நீங்க கேளுங்க கேட்டக்கா அவங்க பிரச்சனைகளை நம்ம கிட்ட சொல்லுவாங்க தைரியமா நம்ம கிட்ட எதையுமே மறைக்காம சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சன இருந்தாலுமே அந்த பிரச்சனய வந்து நம்ம தீர்த்து வைக்க முடியு அதனால கண்டிப்பா கேளுங்க என்ன பிரச்சனை ஏன் இப்படி இரு இப்போ என்ன ஆச்சு உனக்கு உடம்பு சரி இல்லையா உனக்கு நா ஏதாவது திட்டுறனா அப்டின்னு எல்லாமே அவங்ககிட்ட கேளுங்க கண்டிப்பா அவங்க நம்ம நம்மள ஃப்ரெண்ட்ஸா நினைச்சிட்டு எல்லாமே சொல்லுவாங்க அந்த ஒரு நிமிஷத்துல மட்டும் இல்லாம எப்பவுமே நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல பிரண்ட்ஸாஇருக்கணோனு அடிக்கடி அவங்களுக்கு நம்ம காத்துக்கிட்டே இருக்கணுங்க அவங்க தானங்க நம்மளுக்கு உலகமே அதுனால அவங்க என்ன சொன்னாலு சரி நம்ம கண்டிப்பா கேட்கணுங்க கேளுங்க அ குழந்தைங்களையு நல்லா பாத்துக்கோங்க அப்புறம் கண்டிப்பா இது ஒன்னா கூப்பிடுங்க சேரிங்க